ஹலோ
வணக்கம் தோழரே
வணக்கம் தோழி வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி
நலமா இருக்கீங்ளா
ஆ ரொம்ப நல்லா இருக்குங்க அ நீங்க சொல்லுங்க
ஆ இப்ப நம்ம என்ன டாபிக் பத்தி பேசலா தோழரே
ஆ நவீன காலத்தில மன அழுத்தங்கள் நவீன கால மன அழுத்தங்கள் அப்டின்ட்டு ஸ்ட்ராங்கா நண்பா அதாவது மாடர்ன் டேஸ்ல வந்துட்டு எந்த மாதிரி எல்லா வந்து மென்டல் ப்ரஷர்லா‌ உருவாகுது அப்டிங்குறதுக்கான அ தமிழாக்கம் சரியாய் என்னது
நீங்க நீங்க மொதல்ல நீங்க மொதல்ல சொல்றீங்ளா தோழரே
கண்டிப்பாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ம் மன அழுத்தோ வந்து எல்லாருக்குமே இப்போ அதிகமாவே இருக்குது இன்னு இப்ப வந்துட்டு நவீன காலத்துல எப்டினா இப்ப நவீன காலம்ன்றது வாழ்க்கை முறை மாறி போச்சு அதாது முன்னல்லா வந்து வீடு வயலு வாழ்வு அப்டினு இருக்கிறது இப்பல்லா வந்து எப்டின்னா வந்து நகர்ப்புறம் வேலை அப்புறமேட்டு வந்து அதுக்கு பின்னாடி ஓடுறது சோத்து மூட்டைய கட்டிக்கிறது திபு திபுனு பஸ்ஸு புடிக்கிறது ட்ரெயனை புடிக்கிறது அப்டினு சொல்லிட்டு ஓட்டம் வந்
ஓ கண்டிப்பா அதேதா எல்லாரு வாழ கிலமே அதுதா
சோ இங்க இந்த மூச்சு உரத்துக்கான எடமே இல்ல ஏ அப்படி இருக்கப்ப என்ன ஆவுது அப்டினா அவுங்களுடைய தன்னுடைய தன்ன யாருங்கிறதயே மறந்து மனுஷ ஓடிட்டுருக்கான்ற இது என்னோட கருத்துங்க இதனால என்ன ஆகுது அப்டினா அதனுடைய இதனால என்ன ஆகு து அப்டினா அந்த தனக்கான ஒரு நேரத் து தான் ஒடம்புக்கான ஒரு நேரத்தையு ஆரோக்கியத்துக்கான ஒரு நேரத்தையு அ அப்புறமேட்டு அங்க இருக்கற ஒரு வேலை பழுவுல ஏற்படக்கூடிய ஒரு ஒரு மனஅழுத்தத்தையு வந்து எங்கேயுமே அவனுக்கு வந்து வடிகால் கிடையாது வடிகால் இல்லாதனால என்னாகுது அப்டினா கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா பில்டுஅப் ஆயிட்டே இருந்தா என்னாகுறது மனஅழுத்தம் தா அப்புறமேட் அ ஆன்சைட்டி ஆ டிப்ரஷேன் அப்டியே ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண் னா வந்து அ அடுக்குது அப்புறமே நம்ம என்ன பண்றோ போய் மாத்தர மெடிசன் அப்டின் சொல்ட்டு போறோ அது ஒரு பக்கோ வ உபாதைகள உண்டு பண்ணுது அப்டே ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா என்ன பண்றோ அப்டின்னா நம்ம பிரச்சனைகள கூட்டிட்டே போறோ அப்டிங்கிற இது என்னோட கருத்துங்க சோ நவீன காலத்துலருந்து மன அழுத்தங்குறது எல்லாருக்கு இருக்குதுங்க அத எப்படி புரிஞ்சிக்கிறோ எப்படி அணுகுறோ அப்டிங்கறதுதா கொஞ்சோ ப்ப இப்போதைய ஒரு என்ன சொல்றது அப்டினா அன்றாட எல்லாருக்கு ஒப்பிருக்கிற ஒரு பெரிய சவாலா இருக்கு அப்டின் நனைக்கிற நானு நீங்க உங்க‌ கருத்துங்க
இப்ப மன அழுத்தன் அப்டின் பாத்தீங்கன்னா மன அழுத்தோ வந்துட்டாலே மனுஷங்களுக்கு வந்து கவலைங்கறது வந்து ரொம்ப அதிகமா ஆயிரு கவல மட்டு இல்ல இப்ப நம்மளுக்கு மனசு ஏதாவது மனசுல ஏதாவது அழுத்தோ இருந்தாலு கோபோ அதுக்கப்பறோ சரியா தூங்க முடியாது ஆ ஏதாவது ஒரு வேலைய வந்து சரியா பாக்கவே முடியாது மனசுமே அப்டே போர் ஒடஞ்ச மாதிரி அதனால நம்ம ஒடல்ல கூட சில டைமே அ சமயங்கள்ல வந்து பிரச்சனைகள் வரு தல வ வே அந்த மாதிரி வந்து நறைய இருக்கு இந்த மன அழுத்தத்துல அ பொதுவா பாத்தோன்னா நீங்க சொன்ன மாரிதா ஆ இப்ப வந்து ஆண்கள பாத்தீங்கன்னா பாவோ அவுங்க படிச்சு முடிச்ச உடனே ஆ வேலைக்கு போகணு அதுக்கப்றோ கல்யாணோ அப்டின்னு முடிச்சா குடும்போ கொழந்தை இவங்களுக்காக வேல வேலன்னு அந்த மாதிரியா ஓடிகிட் டே இருக்கணு குடும்பத்துல சில சமயங்கள்ல நெறைய சிக்கல் வரு அதுக்கப்புறோ எதிர்காலத்துல என்ன ஆகுமோ அப்படிங்கற ஒரு பயோ இது வந்து இந்த மன அழுத்தங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயோ இருக்கு இப்போ நமக்கு வந்து எதிர்காலத்துல என்ன நடக்கு ஏது நடக்கு நம்ம என்ன பண்ண போறோ அப்டிங்கிற பயோ வந்து அதிகமாவே இருக்கு இது இதுக்கு நம்ம என பண்ணணும்னா இது குறையறதுக்கு டெய்லி ஏதாவு ஒரு உடற்பயிச்சி செய்யலா அ அந்த மாதிரி உடற்பயிச்சி செஞ்சி நம்மளுடைய அந்த இதக் மாத்து போது ஆ நம்ம வந்து நல்லா தூங்கலா அதுக்கப்பறோ மனசுக்கு புடிச்ச மாதிரி ஏதாவ்து ஒரு நல்ல ஒரு செயல்ல நம்ம வந்து ஈடுபட்டு அத செஞ்சுக்ரு நீ இப்ப வந்து கஷ்டமாவோ கவலையாவோ இருந்தாலு நான்லா என்ன பண்ணுவேன்னா ஆ ஏதாவு ஹெட்ஃபோன் எடுத்து போட்டுட்டு ஆ பாட்டு கேட்டுட்டே இருப்பே அது கொஞ்சு ரிலாக்ஸ்டா இருக்கு அந்த மாதிரி பண்ணும் போது இல்லன்னா ஃப்ரெண்டோட உடனே ஃப்ரெண்டுக் ஃபோனடி
ம்
ச்சுவ எங்யான்ட்டி எங்யாவ்து போய்ட்டு நாங்க அப்படி வாக்கிங் போற மாதிரி போய்ட்டேம் ஆ நாங்க ஃப்ரெண்டோ நல்லா மீட் பண்ணி பேசி பழகிருக்கு போது ஆ கொஞ்சோ வந்து மனசுக்கு வந்து ரிலாக்ஸா சந்தோஷமா இருக்கு அனால் நம்ம என்ன பண்ணனுன்னா எல்லாருக்குமே மன அழுத்த ப்ரத் ச்சின வரு நம்ம வந்து அத நல்லே சரியான முறைய்லே சமாளிச்சா ஆ மகிழ்ச்சியா வாழலா ஆ சொல்லுங்க நீங்க
எவனஸ் சொன்னீங்க அதாவ்து என்ன சொன்னீங்க அப்டின்னா வந்து ஆண்களுக்கு மன அழுத்தன்ற ஸோ ஆக்ஷுலா வந்து என்ன டட்றச்சுய்ய
இருபால க்குமே வந்து இந்த ப்ரச்சன இர்க்கு அதாவ்து ஆண்கள் பெண்கள் கிடையாத்துக்கே எல்லார்க்கு வந்து அந்த மன அழுத்தங்கள் ஏருக்குதே பட் நீங்க சொன்னது ஒரு கருத்து இருக்கு என்னென்னா என்னன்னா அது எப்டின்னா ஆம் பெண்களுக்கான வந்து மன அழுத்தம் குறைவுதாங்க ஏன்னா நம்ம சமூக கட்டமைப்பு ஆ அதனால தா வந்து இந்த இறப்பு விகிதம் அப்டின்ற தவந்து பாத்தீங்க அப்டின்னா ஆண்களுக்கான சராசரி இறப்பு வீதம் வந்துவோ பெண்களோட வந்து குறைவா இருக்கு அது ஏ அப்டி குறைவா ருக்குது அப்டின்னா வந்து ஆண்களுக்கு இந்த மாரியான தேவையில்லாத சமூக க ப என்ன சொறத்து எம் அழுத்தங்கள் வந்து அதிகமா இருக்கு அதாவ்து இந்த காலா காலத்ல கல்யாணம் பண்றோ கல்யாணம் பண்ணதுக்கப்பறோ குடுத்த நடத்தனு கொழந்தைங்கள கூட்டு போனு வரணும் போனு அப்டி சொல்ட்டே இப்படி வந்துட்டே எந்த மாதிரி இர்க்கு அப்டின்னா அந்த் அனஸ் சமூகத்த குடுக்ற ப்ரஷர் வந்து கொஞ்சு அதிக்மா இருக்கு இன்னா வந்த்து ஆண் மட்டுதா எல்லாமே செய்ற மார் இக்கு அப்ப வந்து ஒரு ஆண் வந்து ஒரு திருமணம் பண்றாருன்னா தன்ன விட வந்து ஒரு ஒரு பிடி கீழே இருக்ற குப்ப ந ஒரு பிடி ஒரு அடி கீழ இர்க்குற ஒரு பெண்ணதா திருமணம் பண்றாரே ஏ அப்டின்னா அவங்க அப்பதான் வந்து வீட் ண்கள் கரெக்டா கட்டுப்பட்டுருப்பாங்க அப்பின்ற மாரி இருக்கு அவுங்களு என பண்ணிறாங்க இது தா புட்டேஜ் எடுத்து என பண்றாங்க எல்லாமே வந்து ஆண்கள்டேயே வந்து திணிக்கிறாங்க அதாவது எப்டின்னா ஒரு போக்குவரத்தா இருக்கட்டு ஒரு ஏதாச்சு பொருள் வாங்கற்தா இருக்கட்டு எல்லாமே வந்து ஆணு டிபாட்மெண் இருக்காது நம்ம சமூககட்டமைப்பு சோ இந்த மன அழுத்தங்கதே எப்டின்னா இருபாலர் இதுமே வந்து இருக்குது பட் நீ சொல்ற ஒரு கருத்து ஒத்து ஆக்கணு ஆண்களுக்கு வந்து அதிகந்தா அது கா பெண்களோட ஒப்பிடும் போது ஒப்பிடுபோது இது வந்து கொஞ்சோ அதிகம் தா
ஆமா ஏன்னா இது பெண்களுக்கு இருக்கு எது எது மூலமா இருக்கு அப்டினா இப்ப பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நல்லா சுதந்திரமா இருப்போ நாங்கல்லா இதே கல்யாணத்துக்கு அப்புறனு வந்துட்டா நம்ம ஹஸ்பண்டோட வீட்ல வேலைகள் இருக்கு பல சில சமயங்களல பிரச்சனைகள் இருக்கு அந்த மாரி டைம்ல வந்து மனசு வந்து எப்டி தோணுனா நம்ம வீட்ல இருக்கு போது எப்டி இருந்தோ இங்க வந்து இப்டி இருக்கம அப்டிங்கற ஒரு மனக் கஷ்டோ வரு அதும் இல்லாம இந்த கொழந்த பெத்த இந்த டைம்லல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு சரியா தூங்க முடியாது எல்லா நாம தா பாகக்கணு அப்படிங்கிற ஒரு இது வரும்போது வந்து அது ரொம்ப ஒரு நால்லா அந்த இதுல வந்து நெறைய பாதிக்கப்பட்டிருக்கே எனக்கு அதனால
ம்
ஆ எப்டி சொல்றது ஆனாலுமே பெண்கள விட ஆண்களுக்கு அதிகன் தா நா சொல்லுவ ஏனா அவங்கதா ஓடிக்கிட்டே இரு இருபாங்க நாங்க கூட வீட்லதா இருப்போ ஆனா வேலைக்கு போற பெண்களு இருக்காங்க அவங்கள ஒப்பிட போது அவங்களுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டந் த அவங்க இதனால உடல்நலோ அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படு சரியா தூங்க மாட்டாங்க முக்கியமா அந்த தலவலி அப்டிங்கற ஒண்ணு ரொம்ப இதா இருக்கு மன அ
ஆ நீங்க சொல்ற மாரி தளர்த்துங்க வந்து ஆ ம மொதல் அ சிம்டம்ஸ் அது தமிழ்ல எப்டி சொல்றது அ சிம்டம்ஸ் இது அதுதா வந்து முதல் முதல் வெளிகாட்டி அதாவது ஒரு நம் நடக்கிற உடல்லா நடக்கிற ஒரு பாதையோட ஒரு வெளிப்பாடு தா இது முதல் முதல்ல வெளிப்படுறது வந்து தலைவலிதா மன அழுத்தத்த பிரைமரி வெவலட் எது அப்டின்னா இதுதா என் மா தலைவலி கஷ்டோ எல்லாருக்குமே ஏற்படு தலைவலிக்கான காரணோ ஏவந்து கண்டு வந்து என எண்ணற்ற காரணங்கள் அது இருக்குது அதே நேரத்துல இப்ப நீங்க மன அழுத்தோ வந்து எப்டி எப்டில்லா வருதுனு நீங்க அப்டி பாத்தீங்க அப்டின்னா அ நா சொல்ற அதாவது நீங்க அந்த குடும்பத்த சொல்றதா சொல்றே குடும்ப உறுப்பினர்களாகவு மன அழுத்தோ வரு வேல செய்ற இடதுல மன அழுத்தோ வரு
முக்கியமா நீங்க சொன்னீங்கல்லா குடும்ப உறுப்பினர் இவர்களால தா அ மொதோ தலவலியே அதனாலதா ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அதுவு நம்ம வீட்ல இருக்கோ இல்லையோ நம்ம போற எடத்துல செலவங்களுக்கு லக்குல வந்து நல்லா அமஞ்சிரு அ அ சிலவங்களுக்கு அதுல அது மூலமாதா ரொம்ப ஐயோ நா நாய்ஸ் பேக்கரவுண்ட் நாய்ஸ் ஆ இருக்கு தோழரே
கீழச்சா அது அது கால்லல வாய்
ஆ நீங்க சைலண்ட்ல போட்டக்கிட்டீங்கன்னா அது எது கேடக்காத காது ம் சரியா தோழரே அதனால பெண்களுக்கு இதுதா ஆமா அவங்க கல்யாண பண்ணி போற இடத்துல சில பெண்களுக்கு மாமியாரா இருக்கட்டு நாத்தனாரா இருக்கட்டு அவங்க மூலமா அவங்களுக்கு வந்து நெறய கஷ்டங்கள் சில இதுல வரலா நல்லவங்களா இரு இருக்கறவங்க இருப்பாங்க அதே நா வர்றவங்க நம்ம பொண்ணோ அப்டின்னு நெனைக்காதவங்க வந்து நெறைய டார்ச்சர் பண்றதுனால பெண்களுக்கு
ஆ
அத எப்பண்டு வந்து அ அதுக்கப்றோ வந்து வேல செய்யற எடங்கள்லயே வந்து அது மாரி வந்து
கண்டிப்பா ஆமா கண்டிப்பா தோழரே
இந்த மாரி ஒரு ம தேவையில்லாதான ப பிரச்சனைகள் எல்லா குடுப்பாங்க சி அப்ப அது வந்து தோழமையே பாராட்ட மாட்டாங்க நீ பாத்திருக்கீங்களா பெரும்பாலு வேல செய்யுற எடத்துல வந்து வெந்தமா வேலை செஞ்சமா போனமா அப்படின் இருக்காது அந்த தோழம இங்குட்டு இருக்காது சகோதரத்துவம் இருக்காது ஆமா அப்டி பண்ணிட்டா இப்டி பண்ணிட்டான் சொல்ட் தே அதாவது சாட்டே ஆமா பொறாமையில தா பெரும்பாலு வந்து து உண்டு பண்றது அதனால குடும்பத்தோட மன அழுத்தங்கள் வந்து ரொம்ப அதிகோ திருக்கு நம்மளால வந்து மன அழுத்த குடுக்கக்க கூடாதுன்னு சொல்டு நம்ம வந்து நெனைக்கணு அது மே அது மாதி செயல் படுத்திணு ஆ அப்புற மேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தில இருக்க இந்த இந்த போக்குவரத்துலா பாத்தீன்னா ஏகப்பட்ட இந்த ஆரன் நம்ம இந்த ஒலி மாசுக் பட் நால அதனாலயு சில பேருக் வந்து எரிச்சல் ஊட்டு ஆக்சுவலா நம்ம அததுன் போட்டுருப்பாங்க இங்க வந்து ஒளிபெருக்கி பயன்படுத் வச்சாதீங்க அப்படின் சொல்ட்டு ஒன்னு எப்ப வந்து செய்யாத அப்பன்னா அப்பதா நம்ம கண்டிப்பா செய்வாங்க
ஆமா அதுல்லா இல்லாமே இருக்காதுல்ல கலரு அய்யய்ய என்னாச்சி பே பேக்ரவுண்ட் ரொம்ப சவுண்டா இருக்கே ஆமா எனக்கு கேக்குதுன்னா நமக்கு கால் இருக்க
கால துண்டிச்சுக்கலாங்க
ஆ ஓகே தோழரே ஓகே தோழரே
நன்றி நா கால்
ம் ஆ ஓகே